ஹாய் கா எப்புடி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கா சார்
என்னங்க இந்த டைம் கூட முழச்சுட்டு இருக்கீங்க தூங்காம
ஆமாங் சார் நமக்கு லேட் ஆகு சார் இன்னு கொஞ்ச நேர ஆகா துங்க இன்னு ஒரு ஹாஃப்னாவர் ஆயிடு பட் ஒர்க் இருக்குங்க அதே பண்ணிட்டு இருந்தே சரி உங்க கால் வந்துச்சு அப்புடியே பேசலா அவுங்க கூட பேசுனா கொஞ்ச ரிலாக்ஸா இருக்கு அப்புடின்னு சொல்லிட்டு பேசுறேங்க ம்
நீங்க இருக்க ஏரியா என்னங்க டவுனா இல்ல இது கிராமங்கள
டவுன் டவுன் ஏரியா தா சார் நாங்க இருக்கற டவுன் ஏரியா தாங் டவுன் ஏரியாவுலியு கொஞ்ச தள்ளி இருக்கோ சார்
ஆ ஹா
ஆமா
சரி ஓகே நீங்க என்ன நெனைக்கிறீங்க டவுன் பெஸ்ட்டா இல்ல வில்லேஜ் பெஸ்ட்டானு நெனைக்கிறீங்களா
ஹ் வில்லேஜ் தா சார் பெஸ்ட்டுனு நெனைக்கிறே என்னா பொறுத்த வரைக்கு
ஆஹ் ஹா ஏங்க அப்புடி சொல்றீங்க
ஆமாங்க எல்லாமே கிடைக்குது சார் அங்க நேச்சுரலா கிடைக்குது நமக்கு இங்க எல்லா வந்து வாழ்றது கொஞ்ச கஷ்டங்க சார் ஆனா கே கிராமத்துல எல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை சார் அங்க எல்லா நல்ல காற்று நல்ல தண்ணீர் நல்ல இயற்கையான காய்கறிகள்ல்லா கிடைக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கு நெறைய இருக்குங்க இங்க அங்க வந்து நா நெறைய மிஸ் பண்றே ம்
ஹம் ஹா
காலையில அப்புடியே எங்க தோட்டத்துக்கு போகணும்னா மாம்பழம் இருக்கும் அப்புடியே பறிச்சு சாப்பிடுவே அத எல்லா அத எல்லா கிடைக்காது சார் இங்கலா
பரவால பரவால நீங்க சின்ன வயசுலயே அந்த லைஃப்ல இருந்தனால உங்களுக்கு அது மிஸ் பண்ற மாறி தா இருக்கு
ஒரு எட்டு வருஷமா எல்லாத்தையு மிஸ் பண்றே மறுபடியு போயிலாமான்னு தோணுதுங்க சார் என்ன பண்றது சூழ்நில போக முடியாத மாறி இருக்கு ம் போயிட்டோம்னா கொஞ்ச கொஞ்ச நல்லா இருக்கு அல்ல ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணி பொழச்சிக்கலாமான்னு யோசன பண்ணி இருக்கே
சரி சரி சார் நீங்க இங்க இருக்கனு நிலத்த யாரு சார் பாத்துக்கறாங்க
ஆ அப்பா அம்மா பாத்துக்கறாங்க சார் ஆஹ் அவுங்க பாத்துக்கறாங்க ஒண்ணுல தண்ணி பாய்ச்சல் எல்லா எதுவு இல்ல சும்மா அப்டியே எல்லா மே ச்சு நிலை மாதிரி தா மழை வானம் பார்த்த பூமிங்க எல்லா சும்மா வேர்க்கடலை போடு வாங்க கொஞ்சே மா செடி இருக்கு வேர்கடல்ல போடு வாங்க கொள்ளு அந்த டைம்ல கொல்லு போடு வாங்க உளுந்து அது அதுக் கொஞ்சே கொஞ்சே அப்டியே சும்மா அந்த மழை மழை பெய் ராப்பா டைம்ல போடு வாங்க தண்ணி பாய்குற மாரி எதுவும் இல்லைங்க ஆமா அது அங்க போனாதான் எல்லாம் ரெடி பண்ணுங்க போர்ரெல்லாம் போட் இதெல்லாம் கொஞ்சம் நறைய செடிங்கல்லாம் நட்டு கொஞ்சோ பின்னாடி என்னுடைய அ தலைமுறைக்கு பின்னாடி வர பசங்களாவது கொஞ்சோம் அனுபவைக்கிட்டும் தென்னஞ்செ இந்த கொய்யா செடி இந்த சப்போட்டா இந்த மாரி நாக செடி பல்லாப்பழம் அந்த மாரிலா வைக்கணும்னு ஒரு ஆச ம் பாக்கலாங்க
ஆ உங்க ஏரியால எப்டிங்க சார் மழை எல்லாம் நல்லா வரும்ங்களா
இல்ல சார் மழை அதுவும் ரொம்ப எல்லாம் இருக்காதுங்க சும்மா வந்து வந்து போகும் ரொம்ப மழையெல்லாம் இருக்காதுங்க அந்த ஏரியாலாம் ஓரளவு நிலத் த்தடி நீர் இருக்கும் எங்க ஏரியாவ்ல அதனால போர் போட்டோம்னா ஓரளவு விவசாயம் பண்ணலாம் கொஞ்சம்
பரவால்ல பரவால்ல
விவசாய பண்ணலாம் அந்த மாரி இருக்கு இல்ல இல்லைங்க போர் தாங்க சார் கிணறு இருக்கு ஆமா ஆமா கிணறு இருக் இருக்குங்க அது கூட்டு கிணறுன்னு சொல்லுவாங்க எல்லாம் சேர்ந்து பண்ற மாரி அது பாத்தீங்கன்னா அது அப்டியே தும்பி ச்சிங்க யூஸ் பண்ணாம அந்த கிணறு எல்லாமே சொந்து போச்சு ஆ இப்ப நாங்க ஒரு போர் தான் கொஞ்சம் போட்டு விட்டுருக்கோம் ஆ போர் போட்டு விட்டுட்டுக்கிறோம் அதுதான் வந்து சர்வீஸ்க்கு எழுதி குடுத்துருக்கோம் பாக்கலாம் சர்வீஸ் வந் வந்தாதான் ஏதாவது பண்ணணும்
ஓகே ஓகே இப்ப எது பர்மிஷன் இல்லாம நீங்க ஏதாவ போட்டீங்கானா அது ஃபைன் மாரி கட்டணும்ங்களா
ஆமா ஆமாங்க எதுவும் பண்ண முடியாதுங்க பர்மிஷனோடதான் பண்ண முடியும்
ஆ ஆ
லைன்ல்லாம் நம்ம இழுத்து எதுவுமே பண்ண முடியாதுங்க அவுங்களா ப அவங்க குடு த்தா கனெக்க்ஷன் குடுத்தா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியுங்க
சேரி சேரிங்க சார்
ஆமா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு போர் ஒன்னு சும்மா போட்டு விட்டோம் ஏன்னா சர்வீஸ் இழுக்கறதுக்காக போட்டு விட்டோம் அது அப்டியே இருக்கு ம் பாக்கணும் பின்னாடி ஒரு மாட்டு பண்ணை அந்த மாரி எல்லாம் சும்மா மாடுங்க ஒரு பத்து மாடு வச்சு எப்டியு வளர்க்கலாமா பஃபியூச்சர்ல அந்த ஐடியால்லாம் இருக்கு
ஓகே நல்ல விஷயம் தான் சார் இப்போல்லாம் நிறைய ஆடு மாடு வச்சிருக்கறவங்கதான் வசதியா இருக்காங்க நம்ம எதோ நினைக்கிறோம் அவங்க பாக்கதான் அப்டி இருக்காங்கன்ட்டு அ நல்ல வருமானமே அந்த இதுல மட்டும் தான் இருக்கு
ஆமா ஆமாங் சார் இதெல்லாம் என்னாங்க சார் ஒண்ணுல்ல அப்பற இந்த நாங்க செய்யற வேலையில எல்லாம் வர காசு வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடில
ஆ ஆ
சரி என்ன பண்றதுங்க கொஞ்சம் இந்த டவுனுக்காக நம்ம சில ச சில தேவைகள்ல்லாம் இருக்கு கொஞ்ச தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்பறமாதான் ஊர் சைடு போயிடலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம்
எப்டி இருந்தாலும் நீங்க போய் இப்போ அங்கதானே சார் போய் ஆகணும்
ஆமா ஆமாங்க சார் அங்கதான் போய் ஆவணும் அங்கதான் போய் அவனும் பசங்க எல்லாம் கொஞ்சம் படிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்பறம் போய்லாம்னு இருக்கோம் பாக்கலாம்
ஓகே ஓகே இப்போ எப்டிங்க சார் லீவ்ல மட்டும் போய்ட்டு வருவீங்களோ
ஆமாங்க சார் லீவ்ல வருவோ போயிட்டு வருவோ ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் இருக்கும்போது போயிருவோ
அ
ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் போது போயிட்டோம்னா அங்க போனா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கூ பசங்களலா வீட் ட்டனா அப்பா அம்மா பாத்தப்பாங்க நம்ம கொஞ்சோ அப்டி ஃப்ரீயா சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருப்பாங்க ஒ ஃப்ரெண்ட்ஸெல்லா அங்க மீட் பண்ணிட்டு அ அப்டியே வருவோ அங்க ஒரு பெருமாள் கோவில் ஒன்னு இருக்கு அந்த கோயிலுக் போயிட்டு வ ட்ரெக்கிங் மாரி போவோ மலை ஏறிட்டு எங்க ஒய்ஃபோட பாட்டி வீடு இருக்கு கீழ அவுங் வந்து சுத்த கிராமத்து பாட்டி மாரி இருப்பாங்க ஒங் கிட்ட போய்ட்டு கொஞ்சோ எல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவங்கெலா அந்த கிராமத்து சமையலெல்லா செய்வாங்க அதெல்லா சாப்ட்டேன்
அப்டி ஒரு சந்தோஷ்மா ஒரு ரெண் நாள் அப்டியே ஃப்ரீயா இருந்துட்டு வருவோ நல்லாருக்கோ ஒருநாள் இங்க வாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா போலா வாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏங்கூட ஒரு நண்பருக்காரு எங்க நண்பர் நெனச்சா இங்க கூடிட் போய்டுவாரு
ஆ ஆப்டிங்களா செரி செ உங்கள கூப்ட்டதில்லைங்களா அவரு
அ கூப்ட்டதெல்லா இல்லைங்க
அய்யய்யோ இன்ன சோ நண்பருன்றீங்க அந்த அளவு கூட உங்கள கூப்டே மாட்டாருங்களா
சொன்னாரு ஒரு டைமு நெக்ஸ் டைம் வரும் போது கூட்டு வரோ அப்டின்ட்டு செர் போலான்ட்டு அவே கை விட்டு வுட்டுட்ட
போயிட்டு வாங்க கூப்ட்டா மிஸ் பண்ணாதீங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப நீங்க சொல்லும் போதே ஒரு ஆர்வோ வந்துர்ச்சு எனக்கு
நல்லாருக்கு இந்த மழ சீசன்ல பாத்தீங்கன்னா இன்னு நல்லாருக்குங்க எல்லா தாத்தல் இந்த ஓடையில எல்லா தண்ணி போயிட்டு அப்டியே நல்லாருக்கூ ஆமாமா
நீங்க சொல்லும் போத அப்டியே ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஆ வருது அந்த காட்சு அந்த மல கீழ ஓட பாட்டி வீடு
இல்ல அவுங்க வீடு அப்டித்தா இருக்கூ அந்த மல சொன்னம் பாருங்க அந் பெருமாள் மல கொஞ்சோ கீழயே இருக்கோ ஏரிங்கல்லா இருக்கூ தெ ஏரியெல்லா நெரம்பச்சா அப்டி ஓடைல அப்டியே தண்ணி போவு நல்லாருக்கூ ம் அங்க நெறைய பழங்களா இருக்குங்க அங்க போனா அந்த மா நது பலா பலா செடிகள்லா நட்ருப்பாங்க பலா ஒரு டைம்ல இருக்கோ நாக மரோ இருக்கூ நாக செடி அதெல்லா வந்து ந றயா இருக்குங்க எல்லாமே போனோம்னா அழகா பறிச்சுட்டு சாப்ட்டு ஊருக்கெல்லா கொண்டு வருவோ வரம்போது ம்
ஒர் நல்ல விஷ்யந்தாங்க
நீங்க அம்மாமாங்க
ஆனா இப்ப எல்லாமே எங்கே நாங்கல்லா காசு குடுத்தா வாங்கற மாரிதா இருக்கு இங்கெல்லா நாங்க இருக்க ஏரா சைடு
அங்கெல்லா பெரும்பாலு காசெ கொடுக்குமா காய்கறிங்ளே வாங்க மாட்டோ சார் தோட்டத்துலே இருக்கூ ஏதோ ஒண்ணு பறிச்சிருவாங்க பறிச்சு ஏதோ ஒண்ணு சமச்சிருவாங்க ஆ இங்கதா நம எல்லாமே காசு குடுத்து வாங்குறோ ஆ அங்கல்லா நல்லா எல்லாமே இயற்கையா நமக்கு கெடைக்கு ஃப்ரெஷ்ஷா
ஆ ஆ ஆனா இப்ப விவசாயத்துல நறைய இயற்கை ஓரலா எதுவு போட்றது இல்லைங்களே
இ உங்களுக்கு அந்த அனுபவ இருக்குங்களா சார் ம் இந்த மாரி போயிருக்கீங்ளா நீங்க
இல்லைங்க சார் அந்த மார்ல்லா எங்கேயு போனதில்லைங் சார் நாங்க சுற்றுலாத்தலக்கு வேணா போயிருக்கோ ஆனா நீங்க சொன்ன மாரி அனுபவ லா இது வரைக்கு எதுவு இல்லைங் சார்
சரிங்க வாய்ப்பு இருக்கும் போது உங்க நண்பர் கூப்பிட்டாருனா போயிட்டு வாாங்க ஃபேமிலியோட போயிட்டு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லு போதே ஒரு ஆர்வோ வந்துருச்சு
ஆமா எல்லா சேந்து சமைப்போங்க நாங்க ஆமா ஆ ஆமா நாங்க எல்லா சேந்து சமைப்போ பிரியாணி சமைப்போ எல்லா சேந்து ஒரு மாந்தோப்பு மாரி இருக்கு மாந்தோப்க்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க சமைப்போ நல்லா என்ஜாய் பண்ணிட்டோ உம்
ம் எங்களுக்கு ஒரு பெரிய கேங் இருந்ததுங்க நெனைச்சா ட்ரிப் போறது நெனைச்சா அங்க அங்க போய் சமைக்றது அந்த மாரிலா இருந்தது எல்லா இப்ப அவங்க அவங்க வேலைய பாத்துட்டு போனனால எது பண்ண முடியறது இல்ல
செரி செரி அப்பப்போ கொஞ்சு என்ஜாய் பண்ணீங்கன்னு உம்
ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடிதா ஃப்ரெண்டோடைய மாடியில போயிட்டு அந்த க்ரில் வச்சு சிக்கன் சமச்சோங்க தந்தூரி சிக்கன்னு அதோட லாஸ்ட்டு நல்லா இருந்தது எல்லா அவங்க அங்க ஃபேமிலியோட வந்து சாப்ட்டோ கொழந்தைங்க எல்லா வந்து சாப்ட்டாங்க
உம்
நாலு மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சோ ஏழு மணி ஆயிச்சு கடைசி சாப் படுரதுக்கு ஏழரை மணி ஆய்ச்சிங்க
உ அதேதா நீங்க மாடியில சமைப்பீங்க நாங்க போய் நெலத்துல சமைச்சிருவோ நெலொ மாஞ்செடி அந்த மாரி தோப்புல போயிட்டு சமைப்போ
ஆ
இயற்கையோடு இயற்கையா சமைப்போ
ஆடடா அருமையான சூழ்நிலையா இருக்குங்க
ஆமா ஆமாங்க எல்லா பசங்களு வந்துருவாங்க பிரெண்ட்ஸு அக்கா பைய எல்லா வந்துட்டாங்ன்னா எல்லா சேந்து ஜாலியா இருந்துட்டு லீவ் முடிச்ட்டு வருவோ
இப்பெல்லா எப்டிங்க சார் எல்லா காண் காண்டேக்ட்ல இருக்காங்ளா
ஆ இரு இருக்காங்க சார் இருக்காங்க ஆனா மீட் பண்ண முடியறத இல்லைங்க இப்ப முன்ன மாரி இந்த கொரோனா டைம்ல நல்லா மீட் பண்ணோ கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஓரலவுக் எல்லாருமே மீட் பண்ணிட்டு நல்லா சமைச்சு சமைச்சு அப்பதாங்க நா ரொம்ப ஒடம்பு போட்டேங்க சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு ஒரு ரெஸ்லேயே இருந்தோல்ல
ஆமா கொரோனா டைம்ல எல்லாமே எல்லாருமே வந்து எழந்த அந்த வாழ்க்கைய வந்து திரும்பவு அந்த வந்து வில்லேஜ் போடுறது ஏன்னா டவுன் ஏரியால வந்து எல்லாமே ஒரு ரெஸ்டிரிக்சன் இருந்தது நாங்களுமே ஃபிரண்ட்டு ஒருத்தர் வீடு பக்கமா ஒரு வில்லேஜ் சைட்ல தா இருக்காரு அங்க போய் எல்லா சமைக்கிறது சாப்புறது அப்டி இருந்தோ ஒருட் ஒரே ஒரு நாள் மட்டு
இன்னொரு ஒரு கொரோனா வந்தது ஒரு நல்லதுதாங்க
ஆமா ஆமாங் சார் மனுஷனுடைய வாழ்க்கையோட வேல்யு அன்னைக்குதா தெரிஞ்சது அப்பதா புரிஞ்சிருக்கு நெறைய பேருக்கு என்ன வந்த பின்னாடி எல்லாமே அதிகமாயிடுச்சு வெல வாசி எல்லா
சரிங்க ஓகே சரி பாருங்க ஆ பேசலாங்க ஆ